ஹலோ
ம் ஹாய்ப்பா எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேப்பா சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டாச்சு நீங்க
ஆ இப்பதா பா ஆச்சு
செரி செரி ஒரு ஸ்பெஷலோ இல்ல தக்காளி சாதோ பட்டாணி போட்டு தக் தலித்தாதோ அவ்ளோ தாங்க
வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீங்க நறைய லைக் பண்ணி சாப்பிடுறது
ரெண்டுமே சாப்பிடுவங்க
நானா எங்க வீட்ல களி கருவாடு தொக்கு
ம்
ஆ ரைஸு, சாம்பார் இப்டி ஆமாங்க ஆமா
செரி செரி செரி பரவாயில்ல எனக்கு களி ரொம்ப பிடிக்கோ பட் எங்க வீட்ல சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறதுனால எனக்கு ஆப்ஷன் இல்லாம இருக்குது இல்லாடி ஒருத்திக்காக எப்டி செய்ய முடியு அப்டின்னு சொல்லிட்டு அது க ஆமா அதும இது எனக்கு கலியு க இது கீர கொழம்பு ரொம்ப புடிக் கு பருப்பு கீற கொழம்பு அதுதா இல்லாட்டி நலக்கடல சட்னி அது ரொம்ப ஆ எனக்கு ரொம்ப பிடிக் முட்ட கலக்கி
எங்க வீட்ல எங்க அத்த வந்திருந்தாங்கோ செரி களி அவங்கலா பெரும்பாலு நல்லா பண்ணுவாங்கோ அப்பறமா அவங்களுக்கு அதுதா ரொம்ப புடிக்குமா செரி அதுனால ஊர்ல இருந்து வந்துருந்தனால அம்மா அப்பா அத்த எல்லா ஆ செரி ஓகே செய்றேன்னாங்கோ ஓகே களி அதுனால களி பண்ணிட் ட்டு செரி கருவாடு ஆப்ஷனால்லா சும்மா எடுத்துக்கிட்டோ அ மீதி சாம்பரு ரைஸு காலையிலயே அப்டியே பாயாஷோ வட இப்டியே போது நெறையா டிஷ்ஸஸ்ஸா
ஓ ரிலேஷன் வந்துருக்காங்க அதுனால ஒரே ஸ்பெஷலா போயிட்ருக்கு
ஆமா உங்கள்து தக்காளி சாதோ ஒன்னோடன்னு எக்கிட்டீங்களா தொட்டுக்க எதுவு கேக்க மாட்டாங்களா யாரு
ம் ஹும்
ம்
ஆக்சுவலி ம் ம் ஒரு பையே ஃபோர்த் படிக்கிறா
அ
அவனுக்கு இன்னிக்கு லீவு நேத்து நைட்டு லேட்ட தா‌ படுத்தா
அ
மார்னிங் எந்திரிக்கருக்கு லேட் பண் லேட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே லேட் தா அவர் நைட் ஒர்க்கு அவர் எப்பவுமே டென் டென் ஓ க்ளாக்கு எந்திரிப்பாங்க இவனு லேட்டு நா மார்னிங்கு பசிக்குது அப்டின்டு ஆமா லீவுண்டு
இங்கே அவ்ளோதாங்கோ லீவுனாவே அப்டியே அது பத்துலருந்து நா டிஃபன் எல்லா போடவே மாட் நீ லேட்டா எருந்திரிக்கீங்களா ஒன்னா லஞ்சு சாப்டுங்கனிடுவே நானு
எப்பவுமே வந்துட்டு மூணு பேர்த்துக்கு ஒரு சின்ன படி படி வெச்சுருக்கே அதுல ரைஸ் போடுவே ஒரு படி போட்டன்னா ஒரு வேலைக்கி கரெக்டா இருக்கு இப்ப என்னப் பண்ணே மார்னிங் வந்துட்டு நானு கான் ஃப்ளெக்கு அ கான் ஃப்ளெக் சாப்ட்டுட்டே சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல அ சாப் சாப்பாடு வெச்சு வுட்டு தக்காளி சாதோ செஞ்சுட்டே மார்னிங் செரி இவங்க எந்திர்ச்சா சாப்புட் ஓ சாப்புட்ட மத்தியானோ பாத்துக்கலா அப்டின் சொல்லிட்டு வெச்சு வுட்டே அத அவுங்க வந் வந்துட்டு அவுங்க வந்துட்டு சாப்டவே இல்ல அவரு சாப்புடவே இல்ல அப்டியே ஒர்க்ல உக்காந்துட்டாரு தம்பி வந்து கொஞ்சமாதா சாப்ட்ருக்கா நானு கொஞ்சமாதா சாப்ட்டோ அதுவே மத்தியான்துக்கு போய் பாக்குறோ அவ்ளோ சாப்பாடு இருந்துச்சு மூணு பேரும் அ அவரு ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிட்டாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் வயிரு ஃபுல்லானா போது எங்களுக்கு அவரு ஃப ஃபஸ்ட்டு போட்டுகிட்டாரு அப்றோ கொஞ்சோ இருந்துச்சு ரெண்டு பேரு சாப் ட்டுக்கிட்டோ சேரி மில்லட் நூடுல்ஸ் இருந்துச்சு மறுபடியு பசிச்சுதுன்னா செஞ்சு சாப்ட்டுக்குவோ அப்டின் சொல்லி
ஆ ஆ சூப்பரு என்ன டயட் பிளனிங்ல இருக்கீங்ளா கால்லே கான்பிளெக்ஸ் க்ஸு அப்பறோ மில்லட்டேட்டு
இல்ல ஆக்சுவலி நா கொஞ்சோ ஹல்த்தியா தா சாப்புட்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இருக் க்கு நோ சோ ஹெல்த்தியாதா சாப்டனு ஒரு டூ அவர்ஸ் ஒன்ஸ் எதாவது எடுத்துக்கணு அந்த மாரி ஒரு இது எனக்கு அதா
சிறுதானியோல்லா எடுத்துக்குறோமோ அவ்ளோ நல்லதுதாம்பா
ஆ ஆமா ஆமா ஆமா ஆக்சுவலி மில்லட் நூடுல்ஸ் த்து நூடுல்ஸ் வந்துட்டு நா ஃபுல்லா அவாய்ட் பண்ண சொல்லிட்டே அதுனால எங்க வீட்ல அவாய்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி சும்மா ஒரு மால் போயிருந்தோ லுலு மால் போயிருந்தம்மா செரி பாத்தோ செரி நம்ம இதெல்லா சாப்ட்டதில்லையே சாப் இப்பக் கூட வாங்கிட்டு ஓட்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தோ செரி சாப் இதுதா ஒ ட்ரை பண்ணது இல்ல ட்ரை பண்ணி பாப்போன்ட்டு வாங்கிட்டு வந்தே எனக்கு வந்து ஆப்ஷனா வந்துட்டு மார்னிங் இருந்த மாரிதா இவுங்க லேட்டா சாப்ட்டுட்டு செஞ்சட்லே பாங்க அப்புடிதா மார்னிங் இந்த டிஃபனே சாப்ட மாட்டாங்க எனக்கு கண்டிப்பா சாப் ஆகு நா எத்தன மணிக்கு எந்திச்சாலு எனக் கண்டிப்பா எந்திச்சொன்னே பசிச்சு வந்துரு எனக்கு
கொஞ்ச டயட் பண்றதுனால அவாய்ட் பண்ணுவம்ப்பா டிஃபன் எல்லா வந்து
எனக்கு டயட்டு டயட்டுன்னு இல்ல நானு ஆக்சுவலி ரொம்ப ஒடம்பு கொறஞ்சுச்சு என்ன ஒடம்ப தேத்ததா சொல்றாங்க இப்போ பட் ஹெல்த் தியா நா சாப்டோனு ஆ கொஞ்சமா சா ப்டாலு கொஞ்ச ஹெல்தியா சாப்டோனே எனக்கு பசியு தாங்காது எப்பவுமே நா பசியு தாங்க மாட்ட அதனால மா பசிச்சின்னா ஃபஸ்டு சாப்ட்ருவ யாரையு எதிர் பாக்க கூடாது அப்டின்ட்டு அவங்க வாங்கி வெச்ட்டாங்க வாங்கி வெச்ட்டாங்க அவங்க
நா எல்லாருக்குமேதா பிரேக் ஃபாஸ்ட் செய்வ ரெடி பண்ணுவ எல்லாருக்குமே போட்டு அனுப்புவ பட் நா சாப்புடுறதுன் பாத்தாக்க வேண்டா வெயிட் போட்ருவோ அப்டின்ட்டு கொஞ்ச யோசி ப்ப சில விஷயல்லா அப்புறம் மதிய முடிஞ்ச வெரைக்கு இந்த களி எடுக்லா இது என்னது பொரியல் வகைகள் நெறையா யூஸ் பண்லா அப்டின்ட்டுனு கொஞ்ச அந்த மாரி இதுக்கு போயிடுவே ரைஸ் கொஞ்சோ அவாய்ட் பண்லா அப்டின்ட்டுனு நைட்டின் பாத்தாலுமே கம்மியா சாப்டுவே இப்போ அதா மூண் தோச அந்த மாரி சாப் பற எடத்துல ஒரு தோச இப்டி ஃபுல்லா கம்ப்ளீட்
இப்டியெல்லா சாப்ட்டிங்க அதுக்கு பது ஆப்ஷனா என்ன சாப்பறிங்க சொல்லுங்க நீங்க இப்டி கோ சாப்ட்டி சாப்டாம இருந்திங்கன்னா ஒடம்புதா போடு இதுக்கு ஆப்ஷனா நம்ம சாப்டணு கண்டிப் பா சாப்டன் நானு உங்கள மாட்டதா சாப் ஆக்சுவலி என்னால சாப்பட முடியாது இப்பவு சாப்பட முடியாது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுதுனால அ கொடல் சின்னது பண்ணிட்டாங்க ரொம்பவு சாப்பட முடியாது சாப்ட்டாலு கொஞ்சமா சாப்ட்டாலு அது ந ஹெல்த் தியா எடுத்துக்கனு அதையவே கேப்பாங்க நா இப்போ நா சாப்புட்டே நா இதெல்லா சாப்ட்ட அப்டின்னா ஹெல்த்தியா என்ன சாப்ட்டிங்க ஓகே ஒரு தோச எடுத்துக்கிட்டிங்க அதுக்கு பதுவா ஆப்ஷனா என்ன எடுத் திங்க உங்ளுக்கு அந்த எடத்துல உங்ளுக் ப்ரோட்டீனு ஃபைபரு மத்தது எல்லா தேவப்படு அந்த அதுக்கு ஆப்ஷனா என்ன எடுத்திங்கன்தா கேப்பாங்க
பேலன்சிங் டயட் பண்ணணு நாம்ப எது அது பண்றதில்ல இதுல மட்டு கொறச்சுட்டு அமைதியாயிடுவோ
ஆ அதுதா நா கான்ஃப்ளக்ஸ் சாப்ட்டனா இன்னிக் பாருங்க இன்ன இது ப்ரோட்டின் பவுடருக் மார்னிங் எந்துருச்சொனே ஃபஸ்ட் அதய சாப்ட்ருவே இன்னைக்கு வந்ட்டு எனக்கு புதுசா இது பண்துனால நா மோடி இது வாங்கிட்ருந்த இந்த இந்த மோடியா மோடி மெடிக்கல் இருக்கு பாருங்க அங்க பவுட்ரு வாங்கிட்ருந்த ஆக்சுலி அது பட்ஜட்டா இருந்துச்சு எனக்கு இப்போ பட்ஜட்டா இல்லாம அங்க வந்து கெடைக்குறது இல்ல இது வந்து ஸ்டாக் இல்ல அப்டின்ட்டாங்க அது பட்ஜட்டா இருந்தது இப்ப வந்து நா பட்ஜட்டா இல்லாம இப்ப டாக்டர் கிட்ட ரெஃபர் பண்ணி ஒண்ணு வாங்கிருக்கே அது வந்துட்டு மார்னிங்கே குடிச்சா வந்துட்டு எதோ வயித்துல ப்ராப்ளம்மா ஒரு மார இது மாரி அன்கம்ஃபர்டபிளா இருக்குது அதுனால நா என்ன பண்றது மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்பறோ குடிக்கலா அப்டின் சொல்லிட்டு இப்ப வரைக்கி எடுக்காம இருக்க அதய குடிச்ட்டு எத்தன அயன் டேப்லெட்டு மல்டி இதெல்லா வந்துட்டு நா முடியறது ஃபுல்லாமே எடுத் த்துக்கோணு கம்பல்சரி எடுத்துக்கோணு அப்டின்
ஆனா ரொம்ப கஷ்டந்தாங்க இதெல்லா வந்து டேப்லெட் சும்மா குடுத்தாவே கோல்டுக்கு ஃபீவருக்குன்னு நா ஒரு டூ டேஸ் சாப்டுவ தூக்கி போட்டுவ அப்பறமா அதுலி ஸ்கிப் பண்ணிருவ ஒழுங்கா டேப்லெட்டே சாப்ட மாட்ட நானு
ஏஜுக்கு அப்டி ஆப்ரேஷ வேற பண்ணிருக்குல்ல ஏஜுக்கு வேற இதெல்லா அயன் டேப்லெட்ஸு கண்டிப்பா வேணு கேல்சியம் வேணு எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தா விட்டமின் டேப்லெட் கெல்சியம் டேப்லெட்டு இது ஆ ஆமா வீக்கா இருக்கிறதுல்ல ஃபுல்லமே எனக்கு அப்டி எடுத்துக்கணு ஏனா இது வந்து எனக்கு இப்ப பேலன் இப்ப வந்து ஃபுட் வந்து பேலன்சா என்னால ஃபுல்லாமே எடுத்துக்க முடியாதுல எஸ் இப்போ புரோ பவுடர் வந்துட்டு ப்ரோட்டின்க்கு வந்துடு நா ஃபுல்லா மு முட்டயே ஃபுல்லா எடுக்க முடியாது ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சாறு முட்டைய எடுத்தா தா அந்த ப்ரோட்டின் கெடைக்கு அஞ்சாறு முட்டைய எடுத்தா அவ்ளோதா நமோ ஒரு நாளைக்கு அப்டி எடுக்க முடியாது அதுனால ப்ரோட்டின் அப் ஆப்ஷனு அதே மாரி அந்த விட்டமின்ஸு இந்த விட்டமினு டெய்லி ஆரஞ்சு அது இதுனு அந்த மாரி ஆப்ஷனுக்கு இந்த டேப்லெட்ஸு அந்த மாரி குடுத்துருக்குறாங்க
ஆ ஹ ஓகே ஓகே கஷ்டந்தாங்க அது கூட அப்டி எடுக்குறது கூட டேப்லெட்ஸா சாப்புணுனா கூட சம்டைம்ஸ் அது கஷ்டமா இருக்கு ஆமா அது ஒரு மாரி வாய் கசுப்பா இருக் கு எதுமே சாப்ட புடிக்காது அந்த மாரி ஒரு ஃபீல் ஆயிடு எனக்கு டப்லெட் சாப் ப்பவே எனக்கு அந்த மாரிதா இருக்கு இப்ப கொஞ்சோ ஓரளவுக்கு பழகிட்ட ஆ முன்னில ஏனா இப்போ கொஞ்சோ ஏஜ் ஆவாவா நம்மளுக்கே தெரில ஒண்ணுக்க சு எதாச்சு ஒண்ணு ஏதாச்சு வரு நம்ம எல்லாமே ஒரு இதுவா
கே எல்லாமே ஓகே ஸ்கின்ல இருந்து எல்லாமே இது பண்ணிட்டு வர ஃபஷ்டல்லா எனக்கு பத்தியே கேரே பண்ணிக்க மாட்ட அதுக்கப்புறோ நா இப்ப எல்லா எல்லா பண்ணிட்டு வர என்ன இப்போ ஸ்கின்னு ஸ்ககி ஆயிட்டு இருக்குது எப்டி சொல்றது சோ ஸ்கின்ன சுருக் கமா ஆயிட்டு இருக்க மாரி இருக்கு அதனால இப்ப வந்து ஜிம் போவலா அப்டின் சொன்ன எனக்கு வந்து
ம்
ஜிம் போனா யாராவது கம்பெனி குடுத்தா நல்லா இருக்கு அப்டிங்கிற மாரி தோணு ம்
கேங்கே ஃபாம் பண்ணிட்டு இவ செம ஜாலியா ட்ரிப் என்ஜாமெண்டா ய யாருமே மிஸ் பண்றது கெடையாது எங்குமே வந்து எங்க போனாலு ஒன்னா போறது நாங்க சேரும்போது ஆக்சுவலி நானு பக்கத்து வீட்டு அக்காடுனு
எனக்கு அந்த மாரி யாருமே இல்ல தெரிமா இல்ல பக்கத்துல இருக்காங்க பட் எனக்கு செட் ஆகுற மாரி இல்ல நா கொஞ்சோ மாடன் ஆமா ஆமா மாடனா இருப்பே அவங்க வெறு சுடிதார் மட்டுந்தா போடுவாங்க எப்ப பாத்தாலு நைட்டி யோட இருப்பாங்க
இல்லப்பா அப்டி இருந்தா கூடொ இப் இப்ப நாங்களு நீங்க கணக்கு எடுத்தாக்க நாங்களு சுடிதா போடுறோ வீட்டுலல்லா அந்த டிஷர்ட் இதெல்லா போடுறது ரொம்ப கம்மிதா ஏனா எங்க மாமியார் வீட்ல அதெல்லா இல்ல ஆனா எடுத்துட்டு போயிட்டு அங்க மாத்திடுவோ கெட்டப்பு அங்க மாத்திட்டு அங்க ஏத்த மாரி
த இவங்க அப்டியு பண்ண மாட்டாங்கள அந்த மாரி யாரு இல்ல ல எனக்கு அந்த மாரி யாரு இல்ல நல்லா அ பிரெண்ட்லியா மூவ் ஆக இருக்கு மாரி யாரு இல்ல இல்ல அந்த மாரி செரிச்சிருந்தாங்கன்னா நானு அந்த மாரி கேங்கா எனக்கு ரொம்ப ஆததா அந்த மாரி யாருமே இல்ல டெத்தாக
பேசி பேசி பேசி என்ன ஆயிடுச்சு அப்பயு அந்த மம் எல்லா செம்மயா தீட்டுவாங்குனா நாங்க செய்த விட இதா சொல்றது ஜாலியா என்டர்டெய்ன்மெண்ட் நாங்க செய்றது பாதினா பேசுறது பாதி நல்லா கத அடிச்சுட்டு எங்க பொன்ன சரி வுடமாட்டாங்க அந்த மேம் பாத்தாவே க்ரூப் இப்ப கேங் சேர்றீங்கன்னு பிரிச்சு ஆள் ஆளுக்கு அது சொல்ல கூடாதுப்பா இதுல ஆ தனி தனியா எல்லாரு டிவைட் பண்ணி குடுத்துருவாங்க மேம்மு அப்டியே செய்வோ கொஞ்ச நேரோ செஞ்சுட்டு அப்றோ வெளிய வந்து வெளிய எங்கயாச்சு மீட் ஆகு எல்லாரு மீட் ஆயிட்டு எங்கேயாச்சு ஒரு நாள் ஹோட்டல்ல மீட் ஆவறது யாதுனா பர்த்டேனு வந்தாக்கா சரி ஓகே ரெஸ்டாரண்ட் போய்லா அங்க மீட் ஆவர்து அந்த ஃரெண்ட்ஷிப் எப்டினா கொஞ்ச நேரோ பழக்கோந்தா பட் இப்ப வரைக்கு அப்டியே கண்டடினியூ ஆயிட்டு இருக்குப்பா
ச எனக்கு அந்த மாரிதா வேணு ஆனா அந்த மாரிதா கெடைக்கல
ஆ இங்க செம்மையா போகு அப்டியே மாத்தி மாத்தி எல்லா ட்ரெஸ் போடுறத பத்தி் ஒரே கோ ட்ரெஸ் போட்டு எங்கயாச்சு போலா இப்டியல்லா பேசிப்போ அப்டி ஜாலியா போவோம் ஆம்மா அவங்க வீட்ல ஒரு நாள் ஏதாச்சு சமைச்சு சாப்ட கூப்டுவாங்க நாங்கெல்லா ப்ளான் பண்ணி போவோ ஒவ்வருத்தர் வீட்டுக்கு ஒருத்தி ஃபாரின் போய்ட்டா அதுலே வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கோ நர்சிங் இது ஏதோ அந்த வேல ஜாப் விஷ்யமா ஃபாரின் போயிட்டாங்கோ ஃபாரின் போயிட்டு அப்பறோ வந்து கூட விடாம காண்டக்ட் பண்ணி ஒன் இயர் போய்ட்டு ஒன் இயர் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நைக்கிற அங்கே இருந்தாங்கோ இ வந்துட்டு கூட ஞாபகோ வெச்சு கினு கால் பண்ணி உங்கள எல்லா பாக்கணு நா ஃபாரின்ல இருந்து வந்ட்டே கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கோ எனக் தெரியாதுன்ட்டு ஒரே அடோ அதுக்கப்றோ நாங்க எல்லாருமே ப்ளான் பண்ணி திருப்பி அவங் வீட்டுக்கு ஒரு நா போயி எல்லாருமே அரேஞ்ச் லன்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கோ சாப் ட்டுட்டு அவங்கள பாத்துட்டு பேசிட்டு வந்தோ அந்த மாரி மறக்காம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்டியே தொடருது
உம் உம் உம் உம் எனக்கு அந்த மாரி இருக்க இருக்கு ஆமா ரொம்ப புடிக்கு அந்த மாரி எல்லா இருக்கற்க்கு பட் எனக்கு அந்த மாரிலா ஆ ப்ஷன் இல்லாம போச்சு
அ ஹ அ ச அதா நம்ம வெளில போனா ஆட்டோமேட்டிக்கா கெடிச்சிறாங்கப்பா நம்ம வீட்லயே ஒக்காந்துட்டு இருந்தா தா அப்டியே ஓகே யாருமே இல்ல யாருமே இல்லைன்னு உக்காறோ நா வெளில போயி ஒரு நாலு பேர் கிட்ட பேசி பழகுனாதா அந்த பிரெண்ட்ஸ் கூட நம்ளுக்கு ஃபார்ம் ஆவாங்கோ நாங்க அதனால அங்க இல்ல போயி ஜிம்மு போயே போலா அப்டின்னு ரெண்டு பேரு பேசிட்டு போனதுதானாகு ஆ ஆனா இப்ப கூட வந்து நடுவுல ஒரு சுச்சுவேஷன்றதால நின்னுட்டோ எகேன் இப்ப ச ஸ்டார்ட் பண்ணனுட்டு பாத்துட்டு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகட்டுன்டு வெயிட் பண்ணோ இப்ப ஸ்கூல் இதாய்டுச் சி இதுக்மேல பாத்துட்டு போனோ பா ஜிம்முக்கு
ஆ ஹ சரி சரி ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆ ஓகே இப்ப நம்ப அடுத்த கால்ல தொடரலாமா
ஆ சேரி ஓகேங்
ஓகேப்பா நன்றி மிக்க நன்றி
ஆ